ஹாய்
ஹாய்
என்ன பண்றீங்க
இப்போ தான் பசங்கள எல்லாரையும் செட்டில் பண்ணிட்டு உக்காறன்
இன்னு எனக்கு வேல இருக்கு மாங்கா ஊறுகா போட சொன்னாங்க அம்மா ஆ ம் ம் சேரி அப்டியே போட்டுக்கிட்டே பேசலாமே அப்படின்ட்டு
நீ மாங்கா ஊறுகா எப்டி செய்வ
மாங்கா தாண்டி நா வந்து கட் பண்ண மாட்டே சீவிப்பே நல்லா அந்த பெரிய இதுல வச்சு நல்லா சீவிட்டு அப்டியே எண்ணெ கடுகு தாளிச்சு பெருங்காயத்தூள் போட்டு கொஞ்ஜோம் நல்லா வதக்கிடுவேன்
கொஞ்ஜோம் லைட்டா வதங்கி வந்ததுக்கு அப்புறோம் தான் வந்து கொஞ்ஜோம் மொளகா தூள் உப்பு போட்டு நல்லா சுருள வதங்குனதுக் அப்றமா வெந்தயமு கடுகு ட்ரை ரோஸ்ட் பண்ணி லாஸ்ட்டா கொஞ்ஜோம் இறக்க வருக்குறதுக்கு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் முன்னாடி போட்டு நல்லா அத வதக்கிட்டு பெருங்காயம் லாஸ்ட்டா கொஞ்ஜோம் போட்டுட்டு அப்புறோம் திருப்பியும் கொஞ்ஜோம் நல்ல எண்ண தாலி நல்லெண்ணய சூடு பண்ணி அதுல ஊத்தி உட்டுருவோ மேல
எங்க அம்மா கூட இப்டித்தா செய்வாங்க
ம் ம் நல்லா எனக்கு ரொம்ப புடிக்கு இன்னக்கி வேற ஆக்சுவலா வீட்ல சாம்பார் வச்சாங்க அம்மா எனக்கு சாம்பாருக்கு நல்லா இருக்குல செரி சொல்லி வரும்போதே தம்பிய ஸ்கூலில விட்டு வரும் போதே மாங்கா வாங்கிட்டு வந்த
அப்டியா
ம் இன்னிக்கு ஏ பைய அவுங்க ஸ்கூல மேம் வந்து இந்த ஸ்மார்ட் கிளாஸு போட்டு வுட்றாங்க போல
ஆமா
ரைம்ஸு தொரப்பாண்டி வந்து ரே ஏ மேம் பாத்த ஒன்னி கொஞ்ச ஜாலியா கிளம்புனா மேம்ம பாத் ஆ மேம் பாத்த ஒடனே அப்டியே வந்துட்டு ஒரு வாய் மட்டு பிதுக்குனாரு செரி என்னடி அம்மா டெய்லி தானாடி சொல்ற அப் அப்ப ஏன்டி இப்டி பண்றேன் கேட்டெ சரி ரம்யா நீ போய்ட்டு வா
வாடின்னு சொல்லி அனுப்பிவச்டாரு ம்
சிறப்பு சிறப்பு
ம் அதா உங்க மேம்கிட்ட போய் கேட்கணு இங்க டிவி பாக்குறானு தா ஸ்கூலுக்கு அனுப்சி உட்டா நீங்களு டிவி இது பண் றீங்ளே
ஆஹஹ எல்லா ஸ்கூல்லய்மே சரி அவுங்ளால ப்ரீ கேஜி ஜில வந்து அவ்ளோ கண்ட்ரோல் பண்ண முடியாது குறிப்பிட்ட ஒரு பீரியட் வந்து சொல்லி குடுப்பாங்க ஒரு பீரியட் வெளாட வெப்பாங்க ஒரு பீரியடு கலர் குடுப்பாங்க அதுக்கப்றோ லாஸ்ட்டா வீட்டுக்கு போறப்போ ஸ்மார்ட் கிளாஸ் போட்டு தா அனுப்புவாங்க ஏனா ஸ்கூலுக்கு வர பசங்களுக்கு பிடிக்காது இந்த மாரி ஸ்மார்ட் கிளாஸ் போட்டு அனுப்பும் போது அ இந்த பொம்ம படங்கள் அதெல்லா காட்றதுனால அவுங்களுக்கு லாஸ்டா சந்தோஷமா இருக்கு ஸ்கூல்ல ருந்து வீட்டுக்கு போறப் போ சந்தோஷமாதா போறோன்ற மைண்ட் செட்ட பதிய வைப்பாங்க அதுக்கப் அப்றோ தா அவுங்களுக்கு வந்து அந்த ஸ்கூல் வரணு ரெகுலரா வர போறோ அப்டின்றது செட் ஆயிடு
ம் ம் ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி அவ போனால ஒரு டூ ம் நூலேட் டூ மந்த்ஸ் போனால அந்த மேம் க்கு ஏ பைய வயசுலேத வந்து கொழந்த இவ நல்ல டிவி பாக்கறான்னு சொல்லி நா கொஞ்சோ சொன்னதுனால அவே போட்டாலே அவ அதுலயே உட்காந்துக்கிறான்னு சொல்லி போடவே மாட்டாங்க உங்க பைய ரொம்ப பாக்குறா இல்ல இல்ல அவுங்கப் பைய அங்க படிக்கல அவுங்க ஏஜ் நிலன் ஏஜ் தா அதனால வந்துட்டு அவுங்க போட மாட்டாங்க இவன் ரொம்ப பாக்கறான் ஆனா நான் போட மாட்டே மோஸ்ட்லி ரொம்ப ரொம்ப ரொம்பவே எனக்கு தெரிஞ்சு ஒரு டூ த்ரீ டைம்ஸ் தான் போட்டு விட்ருப்பாங்களே
போடவே மாட்டாங்க
ஒரு ரெண்டு நாளா கொஞ்சம் போய்டிட்டு இது மாரி அவருக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கு போயிட்டு வரமா அப்டின்ட்டு போறாரு
அப்றோ அங்க போய் மட்டும் அழுவுறாரா
உம் அங்க அ அதான் கிளம்ப ட்ரெஸ் போட மாட்டேன்னு சொல்லுவாரு கோவிலுக்கு போலான்னு சொல்லுவாரு கெளம்பி நான் மட்டும் நீ எங்னா இங்கேய இருடான் நா வெளியில போனா என்னைய விட்டுட்டு போறாங்க ஷேரோட்டோ நிறுத்துங்க ஸ்கூலுக்கு போனும் யாரட்டோ பாய் ஷேரட்டோ கார் இன்னைங் சொன்னாரு அவரு சிரிப்பா இருந்தது உம் நான் எதுவுமே சொல்லல நா காச குடுத்துட்டு நா இறங்கிட்டேன் பாய் ஷேராட்டோ கார் வேற எங்க சிரிப்பு தாங்கல ஷேர் ஆட்டோக்காரு சிருச்சின்னே விட காசே வேணான்னு சொன்னாரு சில்ர இல்லன்னே இல்ல இல்ல இருக்கட்டுனு அப்புறோ காயினெல்லா எடுத்து குடுத்துட்டு வந்தோ நெறைய பேரு அங்கதா சேத்திருக்காங்க போல அந்த அது அந்த இன்னொருத்தவங்க இருப்பாங்கல்ல தட் பாய் இங்க
ஆமா ஆமா
இந்த த்ரீ சன்ஸூ
ஆமா
அவங்க ஆனா இங்க பக்கத்துலே சேத்திருக்காங்க போல இங்க பஸ் ஸ்டாப்பு கிட்டயே ஸ்கூல் சொல்லுவல
ஓகே
அங்க சேர்த்தருக்காங்க போல ரெண்டு ஃபஸ் ஸ்டு கொழந்தயு ரெண்டாவது கொழந்தயு பொன்னாவே
ஆனா நீ சேத்திருக்க ஸ்கூல்ல இல்ல
இல்ல இல்ல இல்ல
ம் ஹூம்
ம்ம்
நல்லதுதா ஆனா இங்க சேக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த ஸ்கூல் முடிச்சுட்டு
ம் ம் வாய்ப்பிருக் எங்கன்னா சேக்கட்டு நமக்கு என்ன வந்தது
ஆனா பெரிய பசங்க தான இவன விட
ம் தம்பிய விட ஒன் இயர் ப ஃபர்ஸ்ட்டு கொழந்த பெரியவ ரெண்டாவது கொழந்த தம்பிய விட ஒரு ஒம் நாலு மாசோ சின்னவ
இருக்குட்டு இருக்கட்டு நல்லது தா
ஆ இந்தா இவருக்கு பர்த்டே வருது ஸ்கூல்லே கேக் கட்டிங் பிளான் பண் பண்ணலாமான் ஒரு ஐடியா இருக்கு கேட்டே அவ மே பண்ணுவாங்களா நீ பண்ண ஸ்கூல்ல பண்ணியிருக்காங்களா
ப்ரீ கே ஜின்றதுனால மேம் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டா தெரியாத மாதி பண்ணுவாங்க ஸ்கூல்ல அவ்ளவா அலோ பண்ணுவாங்களா தெரியாது ஆனா பிரின்ஸுபிள்கிட்ட கொஞ்சோ இதா இருந்தா கேப்பாங்க இந்த மாரி பேரன்ட்ஸு இது பண்றாங்க நெறைய ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா கொஞ்சோ அஞ்சு பசங்க அப்டித்தான அதுனால அதா ஒரு பத் பத்து பசங்கலா இருந்தா குடு ஏனா நா பாத்த ஸ்கூல்ல ஒரு பத்து பசங்க இருப்பாங்க அந்த மேம் கிட்ட கேட்டதுனால இவெ பேரண்ட்ஸ் ரொம்ப ஏனா தனியா இருக்கா அவுங்க எங்க சுத்து வட்டாரத்துல யாரு இல்ல அப்டினு அவெ கொஞ்சோ சந்தோஷப்படுவா கொஞ்ச பண்ணி குடுங்கன் சொல்லவே அவுங்க பண்ணி குடுத்தாங்க பிரின்ஸ்பில்கிட்ட கேட்டு அவருமே ஓகே சொல்லி பண்ணி குடுத்தாங்க நீங்க கேட்டு பாரு
நேத்து பார்க்கணும் அதா மேம் கிட்ட கேட்டே நீங்க பிரின்ஸ்பல் கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கோங்க அவுங்க ஓகே சொன்னா ஓகே தா
அப்டியா இங்க அவ இல்லை நாங்க வேல செஞ்ச ஸ்கூல்ல அந்த டீச்சரே போயி கேட்டாங்க கேட்டு அதுக்கப்பறோ நல்லா சிறப்
தம்பி முன்னாடி இது பண்ணப்போ வந்து ஆ க ஆக்சுவலா கடய அ இவெ லீவ் அன்னக்கி அன்னக்கின் பாத்து ஒரு பொண்ணுக்கு பர்த்டே அவுங்க என்ன எப்டி கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணாங்களா என்ன பண்ணாங்கல்லா எனக்கு தெரில ஆக்சுவலா பட் நெக்ஸ்ட் டே இவெ போம்போது இவெ மேம் நேத்து அவளுக்கு பர்த்டேல்ல நீ வரல ஏ வரல நீ மிஸ் பண்ணிட்ட போ அப்டின்னாங்க தெரில மேபி கேக் கட் பண்ணிருப்பாங்க நா அத வச்சு தா நா பிளான் பண்ணே
அப்டி இல்ல இப்போல்லா வந்து ஸ்கூல்ல என்ன பண்றாங்கன்னா
ஆ
பிள்ளைங்களுக்கு வந்து கிஃப்ட்டு குடுக்குறாங்க ஒரு பென்சில் செட்டு இல்ல ஒரு பாக்ஸூ நாங்க குடுத்து ஸ்கூல் கொஞ்சோ நல்லாவே பேரண்ட்ஸ் வேலேல இருக்காங்க அதுனால வந்து ஒரு பென்சில் செட்டு பாக்ஸ் நல்லா ஆய் அவுங்க யூஸ் பண்ற மாதிரி பவுச்சு ஆ அந் த இந்த பசங்களுக்கு தேவையானது எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி குடுக்குறாங்க கலர் பென்சிலு ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கு ஒவ்வொரு இது அவுங்கவுங்க அமோண்ட்டுக்கு ஏத்த மாதிரி குடுப்பாங்க அவுங்க முன்னாடி நாளே வந்து எத்தன பசங்க எல்லா கேட்டுப்பாங்க கேட்டுட்டு பசங்களுக்கு வந்து ஒரு தலக்கி இத்தன அப்டின் சொல்ட்டு அவுங்களுக்கு குடுத்துட்டு போவாங்க பசங்களுக்கலா அன்னக்கி சான்றோ ஒரே சந்தோஷமா இருக்கு சாக்லேட் கால்ல குடுத் குடுத்துருவாங்க வீட்டுக்கு போற டைம்ல எல்லாருக்கு இந்த பாப்பாவுக்கு இன்னக்கி பர்ட்டே இந்த தம்பிக்கு இன்னக்கி பர்ட்டே அதுனால அவெ அங்க அவுங்களுக்கு கிஃப்ட் குடுத்துருக்கான் சொல்லி விஷ் பண்ணும் போது ஒரு மாரி எல்லாரும் சந்தோஷமா போவாங்க அத அப்டியே இன்னோருத்தவுங்க கேப்பாங்கலே அதுனால எ மாத்தி மாத்தி மாத்தி மாத்தி
ஏதா ஒன்னு வந்துட்டே இருக்கு
நல்லா இருக்கு நெறைய புதுசு புதுசா இருக்கு
ம் ம் இல்ல எங்க மாமியார் வந்து அவனுக்கு ஆக்சுவலா டியூஸ்டேல வருது பர்த்டே
ஸ்கூல்
ஒருவா ஸ்கூல் டேஸ்ல வருது செரி அவன ஸ்கூலுக்கு இங்கயே அனுப்பிட்டு இங்க செரி இங்கயே கூட கேக் கட் பண்ட்டு எங்கயாது கொஞ்சோ வெளில கூட்டின்னு போலான்னு நா யோசிச்சி வச்சிருக்கே பட் எங்க மாமியார் அங்கதா வரணு அங்க வந்து கேக் கட் பண்ணனு அப்டி எதா சொன்னாங்கன்னா பிளான் மாறு ஆமா ஏன்னா இது செகண்ட் பர்த்டே அங்கயு போய் கேக் கட் பண்ணனு இங்கயு கேக் கட் பண்ணுவாங்க ம்
முன்னாடி நாளே அங்க போயிடுங்க
ம் ம்
திங்கக்கெழம நைட்டே அங்க போயி்ட்டு காலைலே ஸ்கூலுக்கு முன்னாடியே காலைலே கேக்க வெட் கூட்டிட்டு ஸ்கூலுக்கு அவன இட்டுட்டு போய் விட்டுட்டு அப்டியே பிக்கப் பண்ணி நீங்க ஏதா ஒரு ஹோட்டல் மாரி போய் கூட சாப்ட்டுக்கலா
சானு ஐடியா நல்லாதா இருக்கு இவுங்க காலைல எழுந்து இவ இவுங்க ரெண்டு பேர் கெளம் பறதே நம்மளுக்கு பெரிய விஷயமா இருக்கும் இதுல இவுங்க வந்து கேசரி பண்ணுனுவாங்க நா வந்துட்டு ஏதாவது எடுத்துட்டு வர்றே மட்டன் சிக்கன் எடுத்துன்னு வந்தே